எப்டி இருக் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா சாப்பிட்டாச்சா என்ன சமையல் பண்ணீங்க
எல்லா வேலைக்கு போயிட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்க அவுங்க ஸ்கூலுக்கு போயாச்சி வீட்டுல ஒரே வேலங்க இன்னைக்கி
ஓ அதனால ஓ அதனாலதா இவ்ளோ நேரோ கூப்பிட்லீங்களா நானும் கூட ரெண்டு மூணு டைம் கூப்டே இருந்தே நீங்க ரொம்ப பிஸி போல
வீட்டுல இந்த குழந்தைங்கள சமளிக்கறதே பெரிய வேலையா இருக்குங்க
ஆமாங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு பத்து வா மாடு வாங்கி மேய்ச்சுட்டு போயிட்லாங்க இந்த கொழந்தைங்கல பெத்துகித்து வளத்தற குள்ளோ ஒரு வழி ஆயிரணு அப்டின் இருந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னென்னல்லா சொல்றதுங்க எப்டிதா உங்களுக்கு புள்ளையா பயனுங்களா
எனக்கு பொண் கொழந்தைங்க
உம் ஐயோ எனக்கும் புள்ளைங்கதாங்க இப்ப நீ வர காலத்துல நெனைச்ச நெனைச்சு ரொம்ப பயமா இருக்குங்க உங்களுக்குங்க பயம் இருக்கா கொஞ்சமாவது
பயங்க என்ன வெளிய எல்லா சேஃப்ட்டியே இல்ல புள்ளைங்களுக்கு அதுவும் இல்லாம இந்த பிள்ளைங்கள வளக்கறக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதுங்க கொஞ்சோ இந்தப்பக்கோ திரும்பிட்டா போதோ எதையா எத்து கீழ தள்ளி விட்றது அங்கிட்டு போறது இங்க தண்ணி கொட்டி விட்றது இன்னைக்கெல்லா பாத்தீங்கன்னா கொழம்பையே கொட்டி விட்டா எங்க கொழந்தைங்க அவே மேல பட்டயே படல ஒன்னும் பிரச்சன இல்ல நம்மதா கவனமா பாத்துக்கணு ஆனா ரொம்ப சுட்டித்தானே பண்றான் கொஞ் நம்ம இந்த பக்கோ பெட்ரூம்கள்ள இருந்து வர்றதுக்குள்ள ஹால்ல இருந்த ஓடி வெளியில ஓடி போயிட்றா
ரொம்ப கஷ் ரொம்ப கஷ்டம்தாங்க கொழந்தைங்க வளத்திஎடுக்கர்குள்ள அந்த காலத்துலல்லா கொழந்தைங்க இப்ப ஒரு வீட்டுல அஞ்சாறு கொழந்த வெச்சிருப்பாங்க இப்ப நம்ம ஒன்னு ரெண்டு கொழந்தைய வெச்சிருக்கவே அவ்ளோ கஷ்டமா இருக்கு அந்த காலத்துல எப்டிதா இந்த அஞ்சாறு கொழந்த எல்லா வெச்சிருக்காங்களோ
ஆமாங்க அதெல்லா ரொம்ப எப்டிதா வளத்துனாங்கன்னே தெரியல அத்தனை கொழந்தைங்களையு
ஆஹ் கஷ்டோதா ரொம்ப கஷ்டோதா செரிங்க உங்க கொழந்த சாப்பாடெல்லா சாப்ட்டுக்கிறாளா எந்த பிரச்சனையு இல்லையா உங்க கொழந்த சாப்ட்டுக்கிறாளா
ஓ நா ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்ட வேண்டியதா இருக்குதுங்க அதுவு வந்து ராகி பால்லா இருக்குது பாத்தீங்களா அதெல்லா ராகி பால் அவ்ளோ கஷ்டப்பட்டு பால் எடுத்து காய்ச்சி ஊட்டிட்றே அத ஒரு ரெண்டு வாய் கூட வாங்க மாட்டாங்க அப்ப இந்த கேரட் பியூரி இந்த எப்டி சொல்ற இந்தம்ப சக்கரவள்ளிக்கெழங்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுங்களா அந்த சக்கரவள்ளிக்கெழங்கு நல்லா வேக வெச்சு அதெல்லா அவ்ளோ கஷ்டப்பட்டு ப்யூரி பண்ணி கொடுப்பே அவ்வ ஒருவாய் கூட வாங்க மாட்டாங்க அப்புறோ என்ன பண்றது பின்னாடியே ஓடி போய் ஊட்ட வேண்டியதா இருக்கு
ஆ ஆமாங்க இந்த நட்ஸ்சு முந்திரில்லா குடுக்குறீங்களா கொழந்தைங்களுக்கு
இனி நான் அத ஆரம்பிக்கலைங்க இன்னு ஒரு எட்டு மாசோ முடியிட்டோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கே பாக்கலாம்
சரி சரிங்க பரவால்ல பரவால்ல சரிங்க எழுமெட்டு மாசம் இது இந்த கேரட்டியு ஃபியூரி குடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லைங்க கொழந்தைக்கு அதுல ரெண்டு பாதாம் முந்திரி போட்டுக்கோங்க நல்லா இருக்கு ரொம்ப இப்ப இருந்தே கொஞ்ச கொஞ்சொ சேத்துட்டீங்ன்னா இப்ப வ நா என்னப் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிஞ்சு அதுக்கப்பறொ சேர்த்துங்க சரிங்களா கேரட் ஃப்யூரி எப்டி குடுக்குறீங்க
கேரட் ஃபியூரி தோல் சீவி ஸ்டீம்ல வேக வச்சு அப்படியே எடுத்து அது நல்ல பியூரியாயிரு இல்லைங்க அத அப்படியே எடுத்து ஊட்டிட்டு இருக்கிறங்க
ஆஹ் சரி பரவால்லைங்க அது நீங்க ஸ்டீம் பண்றீங்களா அதுலயே ரெண்டு முந்திரி போட்ருங்க அதுலயே அந்த ஸ்டீம் பண்றதுலயே பாதாமு போட்டுருங்க அப்ப நல்லா ஊரிக்குமா பாதாம் மட்டும் தோல் எடுத்துக்கோங்க சரிங்களா அது அப்படியே குடுங்க ரொம்ப நல்லது இப்ப வேண்டா இனும் ஒரு ரெண்டு மூணு மாசொ கழிச்சு குடுங்க சரிங்களா ப்ப இந்த கொழந்தைங்க வெளிய போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுதுங்க எதோ ஒரு காயம் சின்ன சின்ன காயம் பண்ணிட்டு வந்து வச்சிருதுங்க எதோ ஒரு கட்டு போட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்குது மருந்து வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கு வீட்டுல எப்பயாவது கிளைமேட்டுக்குல பாத்துட்டீங்கன்னா ரொம்ப இதா இருக்குதுங்க
ரொம்ப கெழந்திங்க சுட்டித்தானம் பண்றாங்க ஐயோ நம்ம எல்லா தா எப்பிடித்தா வளர்த்தாங்களோ நம்ம வீட்ல நம்மளா அந்த மாரி தா பண்ணி க்கும் போல நம்ம கெழந்தைங்களு அப்டித்தா பண்றாங்க ரொம்ப சேட்ட பண்றாங்க
ஆமாங்க ரொம்ப சேட்டதா என்ன பண்றதுங்க கொஞ்சோ என்ன பண்றதுனே தெரில கெழந்திங்கள வெச்சுக்கிட்டு அப்ப எங்கேயாவது நம்பி கூட நம்பளால அனுப்ப முடியமாட்டேங்குது கெழந்திங்கள இல்லிங்களா அந்த கெழந்திங்க வந்து இப்ப எங்காவது அனுப்பனும்னா ரொம்ப பயமா இருக்கு த்து அப்பெல்லா அந்த காலத்தில்லா நம்மெல்லா பாத்துக்கிட்டீங்கின்னா ஹா ஹ வெளிய போவே வருவோ எங்கு வேணாலு நம்மள பெத்தவங்குல்லா வேலைக் போயிருவாங்க அப்பெல்லா வருமானம் கம்மிதானுங்க பெத்தவங்குல்லா வேலைக் போயிருவாங்க வேலைக்கின் விட்டுட்டு போயிடுவாங்க நம்புளுக் சாப்பாடுல்லா செஞ்சு வெச்சுட்டு போயிருவாங்க நம்ம என்ன பண்ணுவோ போய் ப்ரெண்ட்ஸ் கூட எல்லா சேந்து வெளாண்ட்டு ஜாலியா அங்கி இங்கினு போயிட்டு வந்து நேர வீட்டுக்கு வந்துருவோ இப்ப எல்லா எதாவது ஒர் கொழந்த எதாவது ஒண்ணு இது பண்ணுதுங்குளா பாருங் நீங்குளே கொஞ்சமாச்சு எங்காவது போனா இப்ப அந்த கொழந்திய காணோ இந்த கொழந்திய காணோ அப்புடி தேட வேண்டியதா இருக்குதுங்க எதோ ஒன்னு ஆயிருது கொழந்திங்களுக்கு
இன்னொன்னு நோட் பண்ணிங்கிளா நம்ம எங்கியாவது கோவில்கோ எங்கியாவது கடவீதிக்கோ போனோம்னா ஒரு பொருள் பாத்துட்டா போதுங்க அது வேணும்னா வேணு அடம்புடிச்சு ரோட்ல அழுது சாமத்தியமா வாங்கிறாங்க பாத்தீங்களா
ஆமாங்க கண்டிப்பாதாங்க என்ன பண்றது கொழந்திங்கள அலும்பு செரியான அலும்பு பண்ணுதுக என்ன பண்றதுனே தெரியமாட்டேங்கிது அந்த கொழந்திங்கள பெத்து எடுத்து வளர்க்கறக்குள்ள ஒரு வழிய ஆயிரணு இல்லிங்களா
ம் ரெம்ப கஷ்டோங்க பக்கத் நம்ம எங்கியாது போயி இடிச்சுக்குவாங்களோ செவுத்துல முட்டிக்குவாங்களோ பயந்து எந்திரிக்க வேண்டியதா இருக்குதுங்க
இதெல்லாங்கூட விடுங்க போன்ல இப்ப ரீசன்ட்டா பாத்தேங்க பாத்தரோ கழுவிட்டு இருந்திருக்கறாங்க கொழந்த தவழ்ற கொழந்ததா பாத்திரம் கழுவிட் நின்னுருக்குறாங்க எதா பாலோ எதோ ஆஃப் பண்றனு சொல்லிட்டு அப்டியே இது பண்ணாங் அந்த கொழந்த ஜாலியா விளாண்டுதா இருந்தது சும்மா அவுங்க தண்ணிக்கு வருன்னே சொல்லலீங்க பா